ஹலோ அ கேக்குதுமா சொல்லு கூப்ட்ருந்த அப்பா நீ
ஆமா
எனக்கு வாய்ஸ் கம்மியா கேக்குது
ஆக்சுவலா முன்னாடியே கால் உங்களுக்கு கால் ரீச்சே ஆகுல.
அப்புடியா செரியில்ல எ ஃபோன் எதாச்சு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் வேற கொஞ்சோ ஜாஸ்தியா இருந்துச்சு நா வேற கிச்சன்ல இருந்தனா அத எடுக்கல
ஓகே ஓகே சமையலா
ஆமா குக் பண்ணீட்ருந்த. செரி ஆ ஈவி்னிங் ஆயிருச்சுல்ல செரி கிரேவி மட்டு வெச்சிர்லா நைட்டுக்கு நாண் பண்ணிக் கலா அப்டின்னு விட்டுட்ட
ஹலோ ம் ஹலோ வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா எனக்கு உங்க வாய்ஸ் கேக்கல ஹலோ